காலை வணக்கம் ச கோதரி
கேக்குதுங்ளா?
ஆ கேக்குதுங் சகோதரி உங்களுக் கேக்துங்ளா?
ஆ கேக்குது
என்ன சகோதரி பண்றீங்க?
நா சும்மா உக்காந்துர்கே நேரம் போகாம
சேரிங்க சேரிங்க சகோதரி அங்கல்லா வெயில் ரொம்ப அடிக்குதுங்ளா இல்ல நார்மலா தா இருக் ங்களா
இல்ல வெயிலு அடிக்கு மழையி இருட்டுது
சேரிங்க சேரிங்க சகோதரி யானா பாத்தீங்னா அப்டேமிஸ் இங்கியு அப்டிதா சகோதரி இருக்கு நேத் மல ஏதோ லைட்டா வந்ததுக்கேதோ காலையல அப்டிய இந்த மந்தமான நிலையினு சொல்வாங்களம்மா ரொம்ப வெயிலுல்லாம மழையில்லாம நடு த்திரமா இருக்கும்பாங்கள அப்டியிருக்கு ஆனா செம்மையா வெக்கையா இருக்கு சகோதிரீய
ஆமாம் பயங்கர வெக்க சூடு மட்டு போவே மாட்டேங்கிது
ஆமா சகோதரி இதுக்கு வெயிலுக்கு பாத்தீங்னா எங்கயாவது பொழுதண்ணிக்கு வந்து நம்ம தண்ணிக்குள்ளயே இருக்கற மாரி நமக்கு தோணிகிட்டே இருக்குது
ஆமா
ஆமா சகோதிரி என்னதா பாத்தோம்னா எப்டிதா பாத் இருந்தாலுமே இந்த அக்னி நட்சத்திர முடிஞ்சதுக் அப்ற வந்து நமக்கு வெயில் காலம் போயிரு வெயில் வெக்க தனிஞ்சிறு அதுக்கப்ற கொஞ்ச காத்து எடுக்கர்துனால வெக்க அந்த அளவுகு வராதும்பாங்க ஆனா காத்து காலம் மாரியே தெர்லயே இன்னு வெயில் கால தொடந்துட்டே தா இருக்கமாரிர்க்கு
ஆமா ஆமா இந்த மாசல்லா மல ககம் பெய்ய வேணா
ஆமா சகோதரி அதுவு ஆடி பெறந்துச்சுனா ஆடிம் ஆடிகு ஆடி மாச அடமலைனு சொல்வாங்க ஒரு பழமொழியே இருக்கு
ஆமா
ம் உங்களுக்கு ஆகஸ்ட் டேட் குடுத்துருக்காங்களா சகோதிரி
ஆமா ஆமா ஆகஸ்ட் இருவத் எட்டு
சேரிங்க சேரிங்க சகோதிரி எப்டியு அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருவத்தி எட்டு தா உங்க பொறந்த நாளுங்களா சேரிங்க அட்வான்ஸ் ஹேப்பி பட்டே சகோதிரி
செரி நன்றி சகோதிரி
செரிங்க செரிங்க சகோதிரி பிறந்த நாளைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு உங்க வீட்
பெறந்த நாள்லயெ ஹாஸ்பிட்டல்ல தா இருப்பே
அப்புடி அதுக்கு முன்னாடி பெறந்த நாளவே வந்துட்டு கொழந்தையோட கொண்டாடுவீங்க நீங்க பரவால்ல ஒங் க செகன்ட் கொழந்தைக்கு உங்களுக் கு அம்மாவுக்கு ஒரே நாள பர்த்டே வந்தாலு வருமாட்டுக்கு
தெரியல
சேரிங்க சேரிங்க பாப்பா எந்த மாசொ சகோதரி பெறந்தா
பாப்பாவு அவங்க அப்பாவு ஒரே மாசத்துல
ஓ என்னா மன்த்து சகோதரி
ஏப்ரல்
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி நல்ல வேல வெயில் காலமா போயிருச்சு அப்ப
ஆமா அல்லா ஹாஸ்பிட்டல்லலா இருக்கவே முடியாது பயங்கர ஹீட்டு சூடு
ஆமா ஆமா சகோதரி அதே மாரி நானு எ பையனு பாத்தீங்னா ஜனவரி மாசொ
அ அ ஆ
ரெண்டு பேர் நா வந்து ஜனவரி இருவத்தேழு சகோதரி எ பைய பாத்தீங்கனா ஜனவரி பத்தொம்போது
சேர் சேரி
ம் அவரு அவருக்கு கரெக்டான டேட்டு குடுத்துருந்தாருன்னா இருவத்தி பிப்ரவரி மாச பெறந்திருப்பாரு முன்னாடியே நாப்பத்தஞ்சு நாள்ல முன்னாடி பெறக்குறனால அம்மாவோட மாசத்துலே பெறந்துட்டாரு
சேரி சேரி இனி அடுத்த கொழந்த இருந்தன்னா அடுத்த அப்பா கூட பெறக்க மாரி இருக்கட்டு
அடுத்தத பத்தி யோசிக்கிறதா இல்ல சகோதரி ஏனா ஒரு கொழந்தைக்கே நமக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாகுதுங்ளா ஆப்ரேஷனு திருப்பி ஒரு ஆப்ரேஷனுங்கும்பொது நம ஒரு மாரி பயமாருக்கு சகோதரி நெனை ச்சாலே வந்துட்டு அதனால ஒரு ரெண்டு மூணு வருஷொ போ ட்டு அதுக்கப்ற இத பத்தி யோசிக்லா இப்பதா தம்பி க்கி ஒன்ற வயசு பெறக்கதுங்க இன்னு ஒரு ஒன்ற வருஷ போட்டு நமக்கு கன வேணுனா நம்ம பாத்துக்லா இல்லாட்னா ஒரு கொழந்தையே போதுங்குற மைன்ட்செட்ல தா சகோதரி இருக்கோ நா அப்படி இருக்கே ஆனா அவருக்கு அப்டி கெடை இல்ல சகோதரி எனக்கு நா அப்பிடி இருக்கே ஆனா கணவருக்கு அப்பிடி ஐடியா இல்ல ஒன்னுக்கொன்னு இருக்கணு இன்னொன்னு வேணுங்கிறதா அவரோட மைண்ட் செட்டு ஏனா வந்து சகோதரி ஒரு கொழந்த இருந்தாலு வந்து தனியா வெளையாடு புடிக்குங்களா அப்டிங்கிறனால இன்னொன்னு இருந்துச்சுனா தெரிஞ்சுக்காது நமக்கு ஒன்னோட ஒன்னு டக்குனு வளத்த மாரி போயி ரு ரொம்ப கேப் விழுந்தாலு செரமொ அப்டிங்கிற மாரி சொல்றா ரு அது இல்லாம எங்க ரெண்டு பேத்துக்கு சேம் ஏஜுங்களா சகோதரி ஒரே ஏஜுங்கறனால வந்துட்டு அவரு டக்குன்னு நம்ம இது பண்ணும் போதே பண்ணிக்லா அப்டிங்கிறாரு நான் எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே வயசு சகோதரி ஒரே ஏஜு நாங்க ரெண்டு பேருமே அதனால சேரி நம்ம சீக்கிரோ ஸ்டார்டிங்லயே நம்ம பண்ணிக்கலா நா வந்து ரெண்டு வருஷோ போட்டுங்கறே அப்டிங்கும் போது வந்துட்டு இ தாயிரு அப்புற நமக்கு வந்து கொழந்த இந்த பைய வந்து ஸ்கூல் போற டைம்ல நமக்கு அந்த மாரி வந்துட்டு செகண்ட் கொழந்த வேணா ஏன்னா வந்து இருக்குற ஃபினான்சியல்க்கு வந்து பாக்கும் போதெல்லா நமக்கு மைண்ட் செட் வேணான் தோணிரு அப்டிங்கிற மாரிதா அவரு யோசிக்கிறாரு
ஆ ஆ ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொண வேணு இல்ல
ஆமா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா அது வேண்ணா உண்மதா வந்துட்டு இப்ப உங்க ரெண்டு கொழந்தைகளுக்கு திடீர்னு ச சகோதரி எப்டியு மாசோ கிட்டத்தட்ட ஒரு மாசோ வயசுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரு சொன்ன மாரி பாப் ஒரு வயசு நீங்க சொன்ன மாரி ஒரு வயசுதா முன்ன பின்ன வரு அப்டிங்கம்போது ஓரளவு க்கு இந்த ட்வின்ஸ் எப்டி இருப்பாங்க அந்
அந்த மாரிதா வரும் அப்பிடிதா எனக்கு அம்மாக்கு அக்காக்கா ம் ஹும் ஆ மகளு அப்டிதா ஆறு மாசோ வித்தியாசந்தா ஆறு மாசன்னா ஆ மொத குழந்த ஆறு மாசத்துல இருக்கும்போ அடுத்தது வந்து கன்சிவ் ஆனாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஓ சேரிங்க சேரிங்க ச கோதரி உங்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டரா இருக்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டரா இருக்கனால பரவால்ல சகோதரி இதே மத்த டாக்டரா இருந்தம்னா கண்டிப்பா எதாவது வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்றேங்கற பேர்ல வந்து எது ஏன்னா வந்து நம்பளோட ஹெல் த்துக்காக அவங்க சொல்லுவாங்
இது இல்ல இது பிரைவேட்னால ஒன்னுஞ் சொல்லல இ துவே நா கவர்மெண்ட்ல போயிட்டேன் வைங்களே
கண்டிப்பா கண்டிப்பா நானே சகோதரி மொத கொழந்த வந்து நா பிரைவேட்லதா பாத்தேன்னு அப்டிங்கும்போது அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க ரெண்டாவது கொழந்தய பத்தி நீங்க யோசிக்கணுன்னா இப்ப தம்பி இந்த இப்ப இந்த கொழந்தையோட ரெண்டு வயசுக்கு மேலதா யோசிக்கணு ஏன்னா வந்து மொத கொழந்தையே வந்து கொற மாசத்துலதா பெறந்தா அப்டிங்கும்போது இந்த கொழந்தைய வந்து நீங்க நல்ல படியா பாத்துக்கணு அதுவு இல்லாம நீங்க வந்துட்டு பெறக்க போற கொழந்தைய நல்லபடியா பெத்துக்கணு அதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த்து வந்து கரெக்ட் ஆகணு அதெல்லா யோசிச்சுதா முடிவு பண்ணணு அப் டிங்கிற மாரிலா அவங்க நெறயா அட்வைஸ் பண்ணாங்க இதே கவர்மெண்டா இருந்தா அப்டில்லா நமக்கு சொல்லிருப்பாங்களா
ம் என்து ஆனா எதுமே சொல்லல ஆனா ஆ ஆ இது நா நா வந்து இந்த மூன்ற வர்ஷந்தா சொன்னேன்ல எனக்கு இல்லனு கொழந் கொழந்த இல்ல அதுக்கெல்லா வந்து டாக்டர்கிட்ட போய் நல்லா அழுது ட்டே அதுக்கப்புறோ அவுங் டாக்ட்ரு ரெண்டாவது போ ரெண்டாவது கன்சீவ் ஆயிருக்கும்போ போம்போ என்ன அழுக அழுது எடுத்துட்டா அப்டின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப சொல்லதா செய்வாங்க அதனால அப்ப ரெண்டயு சேத்தப்ப முடிச்சு ஆ சேரி ரெண்டு சேந்து வளந்துட்டு போகுட்டு அப்டிதான
ஆமா சகோதரி இப்ப அந்த கொழந்த பெத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக் உங்களுக்குமே பிரச்சன இல்ல ச இப்ப அந்த கொழந்தைக்கி மூணு வயசு அந்த கொழந்தைக்கி ரெண்டு வயசு இருக்கும்போது ஒண்ணுமே உங்களுக்கு தெரிஞ் தெரிஞ்சுக்காது அந்தளவுக்கு ஒன்னோட ஒன்னு விளையாட்டாவு ரொம்ப அன்பா அப்டி வளர ஆரம்பிச்சிரனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெருசாவு நமக்கு தெரிஞ்சுக்காது சகோதரி
ஆமா
சேரிங்க சேரிங்க சகோதரி பாப்பா அமைதிங்களா சகோதரி இல்ல வால் பண்ணுவாளா நல்லாவே
பண்ணிட்டு இருக்கா
சேரிங்க சேரிங்க சகோதரி
சேர போட்டு ஏர்றது ஸ்டூல் போட்டு ஏர்றது
சகோதரி பண்ணுவா சேர போட்டு ஏறுவா அது இதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பா எதாவது ஒன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா சகோதரி ஒரு எடத் துலயே இருக்க மாட்டாரு அவரு நீங்களு அடு அவரு எ ப்பதா தூங்குவாருன்னு செரி நான்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கே அவர் தூங்குனாதா நமக்கு அந்த ஒரு மணி நேரோ நமக்கு ரெஸ்ட் எடுக்க முடியு தண்ணி இருந்தா சகோதரி தண்ணில போய் விளையாட ஆரம்பிச் சிரான்னா தண்ணி எல்லா மூஞ்சில அடிச்சுக்குறா மூக்குல ஏறிருச்சுனா பொற ஏறிருச்சுனு சளி புடிச்சுக்குல்ல சகோதரி
ஆமா ஆமா தண்ணில வந்து வெளையாடறது ப பயந்தா இந்த செல கொழந்தைகள்லா பாத்தீங்கன்னா இந்த பக்கெட்டுகள்ல இருக்க தண்ணில இ வுங்க த பெற்றோர்கள் பாக்காம
ஆமா சகோதரி அதுதா சகோதரி ஒரு பயோ நமக்கு
அவ வந்து தண்ணில பக்கெட்ல புடிச்சு வச்சாலு பாத்து முடிச்சு வச்சுறாங்க
ஆமா சகோதரி எங்க வீட்ல வந்து புடிச்சுதா சகோதரி நாங்க வப்போ எங்க அம்மா வீட்ல பாத்தீங்கன்னா சகோதரி பைப்ப தெறந்துட்டே அந்த பைப்ப தெறந்தா நமக்கு தண்ணி வந்துருங்களா அதனாலயு வந்து என்ன பண்றதுன்னா வந்து இவ போய் பைப்ப தெறக்க தெற தெறக்க ட்ரை பண்றா ஆனா அவனால தெறக்க முடில எட்ட மாட்டிங்குது இவன விட இவ ஹைட்ட விட கொஞ்ச ஒரு இன்ச்சு வந்து அதிகமா இரு க்குங்களா அதனால எட்டலேன்னு சொல்லி த தண்ணி நம்ப தெறந்து விட்டோம்னா கைய விட்டு விட்டு இது பண்றா அந்த கைய வச்சோம்னா இந்த சாரல் மாரி நமக்கு மேல படுல்ல சகோதரி அது மூஞ்சில படும்போது இவனுக்கு ஒரு சந்தோச மாட்டுக்கு அதனால நல்லா விளாட ஆரம்பிக்கிறாரு அதுல
இது எல்லா கொழந்தைகளு தண்ணிகள கண்டா ஒரே விளாட்டு தா
ஆமா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நமக்கு ஒரு பயோ சகோதரி கொழந்தைங்கள தண்ணில ஏன்னா அவங்களுக்கு வாய் இருந்தாவாச்சு எதாவது சொல்லுவாங்க புடிப்பாங்க எதுமே இல்லைங்கம்போது நம்மதா கொஞ்சோ கவனமா பாத்துக்குறது ரொம்ப நல்லது
ஆமா கண்டிப்பா
ம் நீங்க உங்க கொழந்தைங்கள வெளிய எங்கயாது கூட்டிட்டு போயிருக்கீங்களா சகோதரி இல்ல வீட்லதா இருக்க வப்பீங்களா
கூட்டிட் இருக்க இப்ப நா பெட் ரெஸ்ட்ல இருக்கனால எங்கயு போறதுல்ல
ஓ ஆமா செரி இந்த மாரி டைம்ல வந்து நம்பளு வந்து ட்ராவல் பண்ண நமக்கு ரொம்ப டயேடு ஆயிருங்ளா பாப்பாவயு தூக்கிட்டு அலைய நம்ம முடியாது
ஆமா ஆமா ஆனா இங்க இதுவரையு அவள பீச்சுக்கூட இதுவரையு கூட்டிட்டு போனதில்ல
சேரிங்க சேரிங்க சக டெலிவரி பண்ணதுக்கப் பற அந்த கொழந்தையு ஒரு ஒரு வயசானதுக்கப்றோ ரெண்டு கொழந்தையு சேத்தி ஒட்டுக்கா கூட்டிட்டு போயிருங்க
ஆமா ஆமா ஆ இந்த எல்லாரு எனக்கு அம்மா ஃபேமிலில எல்லாரு எ ன்ன சொன்னாங்க சரி அப்ப ஒன்னு கூட கடைசில அப்ப பெத்துட்டு இதோட கட்டுப்பாடு பண்ணிறாங்க அப்டின்னு ஏன்னா ஆப்ரேஷன் பாத்தீங்களா
தரி
அதனால கட்டுப்பாடு பண்ணிறலான்னு
ஓ இப்ப தொடர்ந்து அதையு அதையு வந்து இப்ப அடுத்து வந்து பண்ண போற கொழந்த டெலிவரியானதுக்கப்புறோ கட்டுப்பாடும் பண்ணிக்க போறீங்களா சகோதரி
ஆமாப்பா அதோட சேத்தே கண்டிப்பா கட்டுப்பாடு பண்ணிர ப்போற அதுக்கப்றோ ரெண்டாவது கட்டுப்பாடுனா ஒருக்கா தனியா ஆப்ரேஷன் பண்ணல்ல செய்யணு
ஆமா சரி அதுன்னும்போது உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரு ரொம்ப வலியோட வலி தெரிஞ்சுக்காதுன்னு
ஆமா ஆமா
நீங்க இப்ப பண்ணிட்டீங்கன்னா இதையுமே ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாலாவது ஆப்ரேஷனா போயிருமா
ஆமா மூணு ஆ மூ நாலு நாலு
ஆ இந்த வயித்து வந்து எத்தன தறவ கிளிச்சி கிளிச்சி எடுக்கறாங்க பாத்தீங்களா
ஆமா
எனக்கு வந்து சுவர் எனக்கு வந்து
ஆனா இப்படி எல்லாம் செல பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க அவளுக்கு என்ன பிரச்சனை சுகமா பெத்துற இது ஆப்ரேஷன் ஒரு வழி இல்லாம ஓகே பெத்துரும்
ஆமா ஆமா இப்படி சொ இப்படி சொல்றவங்கள பார்த்தா தான் சகோதரி கடுப் பாகும் நார்மலா பண்றவங்களுக்கு கூட அந்த நிமிஷம் தான் வலிக்குமமா ஆபரேஷன் பண்றவங்களுக்கு அந்த பிறக்கிற நேரம் வந்து நமக்கு மருத்து போய் மயக்கத்தில் இருக்குமே தவர மத்தபடி அந்த அந்த பின்னாடி வர நாட்கள் எல்லாமே நமக் கு ரொம்ப வழியா இருக்கும் சகோதரி வாழ்க்கை முழு அது முதுகுவலி வந்து சச்சனச்சம் உயிர் போற மாதிரி அப்படி ஒரு வழி வலிக்கும் சகோதரி
ஆனா இப்ப ரெண்டா கன்சிவா இருக்கனால அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகுது முதுவைதான் பாதிக்குது
ஆமா சகோதரி ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் நம்ம எல்லாமே யோசிக்கனும் சகோதரி நம்ப
ஆமா அது அவுங்க எல்லாம் அசால்ட்டா பேசிட்டு வருவாங்க
சொல்றவங்களுக்கு ஆ சொல்றவங்களுக் ஈசி சகோதரி மத்தவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வந்துட்டு
ஆமா ஆமா
பாக்கலாம் சகோதரி ஏன்னா ஒவ்வருத்தாங்க ஒவ்வொரு மாதிரி உடம்புக்கு ஏற்ற மாதிரி பன்னா ஒரு சில பேர் நார்மல் பண்ணிக்கிட்டே வந்து இப்போ அப்போ முடியலேங்கிற மாதிரில்லாம் ரொம்ப வந்து கவலை புடிக்கிறாங்க நார்மலுங்கிறது வந்து அந்த என் ஃப்ரெண்டுக்கு கூட சகோதரி நாங்க எங்க செட்ல வந்து ஒரு அஞ்சாறு பேர் கன்சிவா இருந்தேன் சகோதரி அத பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரே ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு தான் சகோதரி வந்து நார்மல் டெலிவரி நடந்துச்சு மீதி இருக்கிற நாலு பேருக் பின்னே பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் தான் சகோதரி நடந்துச்சு
செரி செரி இப்ப உள்ள சாப்பாடு அப்படி இருக்கு
ஆமா சகோதரி அதுவும் அவுங்க சொல்ற மாதிரி டாக்டர் சொல்ற மாதிரி எல்லாமே தான் நம்ம பண்றோம் இருந்தாலுமே வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து இருக்க மாட்டேங்குது சகோதரி
ஆமா எனக்கு என்னன்னா நான் வழி வந்து தான் ஆனா போனேன் ஆனா எனக்கு என்னன்னா பி பி வந்து ஓவர் ஆயிட் ஆமா நமக்கான நேரம் முடிஞ்சது
ஆ நம்ம வேறொரு அழைப்பல இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம் என்ன பண்